ஹலோ
ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்குறோனா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோ அப்புறோ சாப்டாச்சா
ஆ சாப்பட்டோம்னா நீங்க சாப்ட்டீங்களா
ஓகே என்ன சாப்ட்டீங்க
நாங்களா தோச ஒடச்ச கட்ல சட்னி சாபிட்டோம்னா நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க இட்லி சாப்டோ இட்லி சாம்பார் ஒடச்ச கல்ல சட்னி அது எப்டி செய்வீங்க
அது வந்து அது ஈஸி தான்னா அ வெங்காய இருக்குல்ல அது கட் பண்ணிக்கிட்டு ஒடச் சக்கடல இருக்குல்ல அது தேவையான அளவு எடுத்துக்கிட்டு காஞ்ச மொளகா எடுத்துக்கணு
ம்
ம் ஒரு கடாய் வச்சு அதுல எண்ணெ ஊத்திக்கிட்டு அதுல வந்து வெங்காய கட் பண்ணி போட்டுக்கிட்டு வெங்காய நல்லா வதங்கணு
ம்
நல்லா டீப் ஃப்ரை வந்தோனே அதுக்கப்புறோ ஒடச்சக்கட்லய எடுத்து போட்டுர்ணு ஒடச்சக்கல்ல போட்டு அதுவு நல்லா இதுவான ஒடனே காஞ்ச மொளகா இருக்குல்ல பட்ட மெளகான்னு சொல்லுவாங்க அந்த காஞ்ச மெளகா போட்டு நல்லா வதங்குனட்டு அதுக்கப்புறமேட்டு லைட்டா புளி ஒரு கோலி குண்டு சைஸு அ அது வந்து அந்த புளிப்புக்காகனா ஒரு ஒருத்தவங்க தக்காளி போடுவாங்க
ஆ ஆ
ஒரு ஒரு சைடு வந்து புளி யூஸ் பண்றாங்க
ம் இஞ்சில்லா போட மாட்டாங்களா
இல்ல அண்ணா இஞ்சில்லா இல்ல பூண்டு மட்டு ஒரு மூணு பல்லு சேத்துக்கணு நா வந்து தக்காளி தா போட்டுட்டு இருந்தே
ம்
அப்புறோ எங்க மாமியார் வீட்டுக்கு போகம்போது எங்க ஓர வத் தி இருக்குறாங்கல்ல அவுங்க வந்து சொன்னாங்க தக்காளி வேண்டா புளி கொஞ்ச லேசா சேத்துக்ன்னா நல்லா இருக்குன்னாங்க
ம் ம்
செரி அதுல இரந்து அதையே நாங்க ஃபாலோ பண்ணறோண்ணா
ஆ நாங்க நாளைக்கு வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கறோ
செரிங்க அண்ணா
ம்
சைலன்டா இருக்கு பாப்பால்லா தூங்கிட்டாங்களா
ஆமா ஆமா ஆமா
ஓ செரிணா
அப்புறோ இன்னிக்கு நாள் எப்டி போச்சு எங்க வெளில போனீங்க
இல்ல அண்ணா காலையில எழுந்தோ
அ
நாங்க வீட்லே கட மாரி வெச் சிருக்கோ அத பாத்துட்டு பசங்க இருக்காங்க அவுங்கள ஸ்கூலுக்கு கெளப்ப அவுங் அ ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையே ஒரு பொண்ணு பையே ஸ் கூலுக்கு போறாரு பொண்ணு மட்டு குட்டி பாப்பா தா ரெண்டு வயசு ஆகுது வீட்டுல தா இருக்காங்க நா இந்த ஆ பாப்பா பேர்லா வேண்டாமேனா
ஆ ஓகே ஓ
ம் ஏ நா டெய்லரிங் கிளாஸ் போறே ஆ அங்க போறதுக்கு போயிட்டு வந்து குட்டி பையன ஸ்கூல்ல விட்றதுக்கு இதுக்கே கரெக்ட்டா இருக்குண்ணா
ஓகே ஓகே ஓகேங்க பரவால பரவால நல்ல விஷய கட பிஸ்னஸ்லா எப்டி போயிட்டு இருக்கு
ஆ நல்லா போய்ட்டு இருக்கு இங்க மழ வர மாரி இருக்கு அங்க உங்க ஊர்
இங்க எல்லா மழ எது வர்லயே
ம் சேரி சேரி இங்கே ஒரே வெய்யிலு தாங்க முடில
ம் இங்கியு நல்ல வெயிலு மத்தியத்துலா செம்ம வெயில் அடிக்கு ஈவ்னிங் நைட்லல்லா ரொம்போ புழுக்கமா இருக்கு வெயில் ஜாஸ்தி வெயில் இல்ல அடிக்கடிக் கரண்ட்டு வேற கட்டாயிரு
நறைய மழ வந்துட்டா பிரச்சன இல்லணா என்ன ஒண்ணு இது வெயில் அடிக்கிற வெயிலுக்கு லைட்டா மழ வருதா அப்டி ஒரு மாரி சூட்ட கெளப் பிவுட்டுட்து இந்த ம
ஆமா ஆமா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பெய்ச்சுனா நல்லா இருக் ஆ
அ ஆமா னா இதுக்கப்றோம் ஆ ஆமாணா ஆனா இதுக்கப்றோ மழக்காலோ ஆ ரம்பிச்சிரு உஹும்
மத்த மாசோலா இதோ ஆய்ச்சே மே மாசோ முட்ச்சி வந்துருச்சி இந்த மாசோ முடிச்சிருச்சினா வந்துரு மழ
ஆமாங்ணா அப்புறோ உங்களுக்கு இன்னக்கி நாள் எப்புடி போச்சி
ம் நல்லா போச்சு மா ஒர்க் போயிட்டு இப்பதா வந்தோ
ம் ம்
சேர்ரா சும்மா கால் பண்ணலாமேன் பண்ண
ம் ம்ம்
ஓகேவா
அப் அப்புறோ அண்ணா
ம் காலைல மறுபடி போணு வேலைக்கி சீக்கிரோ எழுந்திரிக்கனு இல்லயா ஆறு மணிக்கு போனா
ஆஹா அந்த சைடு்லா நீ இந்த சிட்டி சைடு்லா ரொம்ப டிராஃபிக் ஆவுனா அந்த மாரி இங்க ஒரே டிராஃபிக் ஆவுது
ஆ ஆ ஆ
ம் ம்
ஆமா ஆமா ஈவினிங் டைம்லுயு மார்னிங் டைம் மட்டுமா லஞ்ச் ஆஃப்டர்னூன் டைம்லா கொஞ்சோ டிராஃபிக் ஃப்ரீயா இருக்கு ஏனா ஈவினிங் ஸ்கூல் டைம் ல ஏ மார்னிங் ஸ்கூல் டைம்லலா ஆமா ஆமா அதலா மதியத்துல கொஞ்சோ ப்ஃரீ ஆய்ரு
ஆமா அதுவு இல்லாம இந்த ஈவினிங் டைம்லயு வேல முடிச்சு போறவங்க
ம்ம்ம்
காலைல டைம்ல வரவங்களு இந்த மாரி இதுவு முடிச்சு வரவங்கதா
ப்ராப்ளோ ஆனாலு ஆட்டோல தா போனோ ஷேர் ஆட்டோதா அனால கொஞ்சோ வண்டி ரெடி பண்ணி அப்பனா அப்டி போகூடிய டைம் ஆச்சு அப்புறோ வந்து ஈவினிங் வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு இங்க வந்தாச்சு
ம்ம் ம் ம்
ஆஹ ஸ்கூல்ல எப்டி வண்டியில எடுத்துட் போறீங்ளா போ வேன்ல போயிருவாங்களா பசங்க ஸ்கூல்ல அவங்கள நீங் ஒண்டி பிக் அப் பண்ணி வுட்டு வரணுமா
ஆமா நா நான் தா காலைல கூட்டிட்டு போயிடுவே என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க காலைல கொழந்தைய கெளப்பி கூட்டிட்டு போயிட்டோனா
ம் ம்
வே அங்க போய் ரீச் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறமேட்டு வந்து நாங்க என்ன பண்ணுவோ சாப் டுட்டு திரும்ப நாங்க டெய்லரிங் கிளாஸ் போறோல்ல அதுக் காக கெளம்பனு நானு நானு பாப்பாவு கிளாஸ்க்கு வண்டியிலே போயிடுவோ போயிட்டு அங்க ஒரு டூ அவர்ஸ் இருந்துட்டு ஆமா அ எங்க வீட்ல இருந்து கொஞ்சோ தூரந்தா அங்க போய் ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோன்னா கொஞ்ச நேரோ அப்றோ சாப்பாடெல்லா செஞ்சுட்டு
ம்ம்
திரும்பவு குட்டி பையனுக்கு விட்ருவாங்க அதுக்கப்புறோ அவர கூப்ட போகணு போனா அங்க போயி ரெண்டு பெரு அங்க ஸ்கூல்ல அந்த இதுவெல்லா இருக்கு நா பார்க்கு அந்த அந்த சர்க்கஸ் அந்த ஊஞ்சல்லா இருக்குல்ல என்ன பண்றது நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதா அதெல்லா
அதெல்லா கெடயாது இப்ப உள்ள பசங்களுக் எல்லாமே இருந்துருச்சே
ஆமாணா நம்ப சின்ன கொழந்தைங்களா இருக்கும் போதுல்லா இந்த கண்ணாமூச்சி இந்த கில்லி இந்த கோலி விள் ஆ இந்த கோலி விள்யாறது அதெல்லா தா இப்போ அதெல்லாம் கூட இல்ல என்ன பண்றது
எய அ படக்க ஜ
ாபம்
சரி ஓகே தூங்குறீங்ளா குட் நைட்
ஏன்னா
போய் பாரு இல்னா
காலையில நீங்க போனுமா ஏன் ரொம்ப தூரமா அண்ணா உங்க வேலல்லா
ஆமா ஆமா
ஆ ம் மே
காய்ல ஏந்தாத ட்ராஃபிக்ல போய் சேரனு எக் மோ எயிட் ஓ கிளாக் போனு
எயிட் ஓ கிளாக்லா போய்னுமோ அப்ப நீங்க இங்கேந்து எத்தன மணி கெளம்பிவ்ங்க உங்க வீட்லந்து எயிட் ஓ கிளாக்லாம் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கெளம்பிடுவீங்ளோ ஓ ஓ செவன்னோ கிளாக் போனா
ஒர்க் பண்ணு
ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவீங்ளோ
ஆமா ஆமா
ம் ஃபுட்டுலானா
ஃபுட்டுலா வெளிலதாமா சாப்ட்டுப்போ
ஓ ஓ அங்க ஆஃபிஸ்லே தரமாட்டாங்ளா
ம் ம் ம் ம் நம்ப வெளிலதா வாங்கிக்னு கேண்டீன்ல இருக்கவங்ளே வெளிய சாப்டு
ஓ கேன்டீன்ல என்ன மாரி ஃபுட்டுணா தருவாங்க
ம் ம் வெஜ்ஜிதா இருக்கோ
என்னங்ணா ஓ ஓ செரிங்க செரிங்ணா
ஓகேமா
டெய்லிமே அங்க கேன்டீன் சாப்பாடு தானாணா
ஆமா ஆமா நல்லாதாருக்கு நோ ப்ராப்ளோ
ம் ம் ம் ஈவ்னிங்ல்லா ஸ்நாக்ஸ் மாரிலா தருவாங்களா எப்டிணா
ம் ம் காஃபி வரு அவ்ளோதா
ஓ ஒ டீ காஃபிலா குடிப்பீங்ளாணா
ம் ம் ஆமா
ம் ம்
நீங்க டீ காஃபி சாப்டுவீங்ளா
ஆ டீ காஃபிலா குடிப்போண்ணா குட்டி பசங்க இருக்காங்ல வீட்ல அதனால ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸு காஃபி அந்த மாரி எதாச்சொன்னு ஒரு நாளக்கி டீ போட்டா ஒரு நாளக் காஃபி கேப்பான்ங்க அது கூட எதாச்சு ஸ்நாக் சோ ஒரு நாளைக்கு பிஸ்கெட்லா இருந்துச்சுனா பிஸ்கெட் சாப்டுவாங்க இல்லாட்டி வட அந்த மாரி எதாச்சொன்னு சுட்டுதர சொல்லுவாங்க இந்த உளுத்த வட ஆமாண்ணா வீட்ல ல்ல உளுத்த வடல
பராவல வீட்ல பண்ணி குடுக்றதா கொழந்தைக்கு நல்லது
ஆமாண்ணா அதே சாப்ட்ருவாங்க
ம் ம் அப்பதா கொழந்தங்க சாப்டு வெளில வாங்கி குடுத்தனா கொழந்தைங்க அப்டே அந்த டேஸ்ட் போய்ச்னா அப்றோ வீட்ல பண்ணது சாப்டாது
ஆமாணா அதுவு இல்லாம இப்போ எல்லாத்துலிமே ஒரே கலப்படமாருக்கு
ஆமா ஆமா ஆமாமாபேக்கிங் பவுடர் போட்ருவாங்க
ஆமாணா அந்த காலத்தலயாச்சு கொஞ்சோ ஃபுட்டெல்லா நல்லா ஹெல்த்தியா இருந்துச்சி
ம் ம்
இந்த கேழ்வரகு கம்மங்கூழு அந்த மாரி சாப்ட்டாங்க எங்
ஆமா ஆமா இப்பலா அதெல்லா எங்கென்னே தெரிலயே
ஆமாங்ணா இப்போ பீஸா பர்கர்ன்னு போது என்னாணா சொல்றீங்க
அதுலா சூப்பர் மார்க்கெட்ல தா இப்ப வச்சிருக்காங்க வேற வெளில கூட எங்க கெடைக்க மாட்டுது அதாது வில்லேஜ் சைடுல்லா கூட கெடைக்கிது சிட்டி சைட்ல ரொம்ப ரேர்
ஓ ஓ
மறு கடைக்கில
உங்க வீட்டுக்கிட்டலா கடலா நெறைய இருக்குமாண்ணா
ம் இருக்குங்க
ம் ம் செரிங் செரிங்ணா
ஓகே மா
ஆ ஹா ஏ தூங்க போறீங்ளாண்ணா
ஆமா ஆமாமா
ஓ செய்ரிங்கண்ணா ஓகே அண்ணா பாய்னா நாளைக் பேஸ்லாண்ணா ஆ பாய்